இ
ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங் சிஸ்டர் என்ன பண்றீங்க
என்ன இப்பலா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்டே நம்மளுடைய தினசரி வாழ் கிதா அப்டியே போய்டுருக்கு ரொட்டின்னு
ஓகே ஓகேங்களா அப்ப கொஞ்சோ உங்குளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு சு கொழந்தைங்கல்லா ஸ்கூல் போயிட்டனால
ஆமா இந்த ஏப்ரல் மே ரெண்டு மாசொ வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாவே போச்சு கஷ்டம் அப்டின்னா தினசரி அ வேலை தா சமைக்கிற வேலதா இருந்தாலு அப் டி ஒரு நாள் ஃபுல்லா சா
டிம் ரொட்டின் நமக்கெல்லா வந்து குக் பண்றதெல்லா
ஆமா இருந்தா கூட பாருங்களே இப்ப ஸ்கூல் டைம் அப்டிங்கறதால காலையிலயே முடிஞ்சிடுச்சு வேல சமையல்ல மதிய லன்ச் வரையு முடிச்சுறோ
நைட்டு டின்னர் தா சோ கொஞ்சோ ஃப்ரீய ரெஸ்ட் எடுத்துக்களா நீங்க கொஞ்சோ டேஃபுல்ல அவுங்களோடா அவுங்க இல்லாத டைம்ல
ஆமா வெங்கஞ்சு வந்த ரிலாக்ஸ்ட்டா வேல செய்ய முடிது அதுதா ரொம்ப அப்டே பதட்டமா இல்லாம ஆ சாப்ட்ட சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இல்லைங்க சி்ஸ்டர் நா இனிமேல்தா சாப்பட்னு
அப்டிங்களா இல்ல காலை உணவ வந்து தவிர்க்கது கொஞ்சோ இதுதான
அப்டில்ல குக்கில்லா பண்டேங்ஸ் சிஸ்டர் கொஞ்சோ இப் கொஞ்சோ கை குழந்த பேபி எல்லா கொஞ்சோ பேபி கொஞ்சோ ஹெல்த் இஷு வா சிஸ்டர் அதனால கொஞ்சோ அந்த பேபியோட ஒர்க எல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சோ நம்ப ஃப்ரீ டைம்ல்ல சாப்ட்டுக்குலான்ட்டு
அப்படிங்களா ஆனா நானு அப்படி இருந்த ஆள் தா இப்ப கொழந்தைங்க கொஞ்சோ வளந்த பிறகுதா வந்து நமக்காக நேரோ கடைக்குமே
ஆமாங் சிஸ் அதுக் கொஞ் நம்பல்லா பாத்துக்கறனால கொஞ்சோ கொழந்தைக் கொஞ்சோ ஒடம்பு சரி இல்லைங்களா அதனால சேரி நம்ம வந்துட்டு கொஞ்சோ கொழந்தைய கொஞ்சோ இது பண்ணிட்டு அப்பறோ நம்ப சாப்ட்டுக்கலானு பசியே எடுக்குலீங்களா அதனால
சரி சின்ன கொழந்த இருந்த அப்படி தாங்க இருக் கு எல்லா அவுங்களுக்காகவே இருக்க மாரி இருக்கு ஆமா எனக்கு பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க இப்தா ஸ்கூலுக்கு போ போறாங்க அதனால இப்போ ஒன்னு பிரச்சன இல்ல அது எப்புடின்னா சின்ன கொழந்தையா இருக்கு அது அவுங்களுக்கு பல்லு வெளக்குறதுல இருந்து குளிக்க வைக்கறோ யூனிஃபார்ம் போடணு அப்பா அது ஒரு ரொம்ப இதுவா இருக்கு ஆனா இப்ப ஆமா அ சின்ன கொழந்தைங்கன்னா கஷ்டோ தா அது கூட பார் க கை கொழந்தய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக் கு கொழந்த திடீர்னு ஒடம்பு சரியில்லாத போயிடுவாங்க
கன்ஃபார்ம் சிஸ்டர் அதுக் டூ மந்து ஒன்ஸ் இப்டி ஆகறனாலே நமக்கு வந்து என்னமோரு பயோ வந்துருது என்னவா இருக்கு இப்ப வந்துட்டு நம்ப வந்துட்டு இப்ப கொழந்தை மே ஒடனே நம்ம ஹாஸ்பிட்லுக்கு ஹாஸ்பிட்லு தா போகணுன்னு தோணு சிஸ்டர் பட் வந்து பெரியவங்குளுக்கு வந்துட்டு அது ஏதோ குழந்த வந்து நலுங்கிருக்கு சம்திங் அந்த மாரி அவுங்க ஒவ்வொருத்தவுங்க ஒவ்வொரு நேம் வச்சு நமக்கு சொல்லுவாங்க
ம் சரிதா ஆமா எனக் கு அப்டி அனுபவோ இருக்கு அ கை குழந்த வச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்ல அப்படிதா பெரியவுங்க இருக் இருக்காங்களா ஒரு சாதாரண சளி பிடிச்சா கூட ஹாஸ்பிட்டல் போகாத அப்புடிங்கிற மாரி சொல்லுவாங்க
ஆமா பட் இப்பயே நம்ப குழந்தைங்களுக்குை அது வந்து பழக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க
ஆமா அது அந்த இயற்கை ம் வைத்தியோலா அப்படின்லா சொல்லுவாங்க அத எல்லாமே வந்து ஒரு பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் ஒரு நாலு நாள் இருக் கு சரியாகாதான் அந்த ஹாஸ்பிட்டல் போயி அந்த டாக்டர் பாத்த ஒடனே அது எப்டி சரியாகுமோ தெரியாது உடனே சரியா போயிடு
இல்லைங்க சிஸ்டர் நமக்கெல்லா வந்துட்டு இந்த இயற்கையிலா செட் நம்ம அந்த டாக்டர் கிட்ட போய் ஒரு மொய் வச்சாதா நமக்கெல்லா செட் ஆகு
ஆஹ் சரியா சொன்னீங்க அ நானு நாங்க அப்படிதா சின்ன பிள்ளயா இருக்கும் போது சொல்றது டாக்டர் முகத்த பாத்தோடனே நமக்கு சரிய ஆகிடும் போல இருக்கு கே அப்டின்ட்டு
ஆமா அ இல்லைங்க சர் டூ மந்த் ஒன்ஸ் ரிபிட்டடா ஹாஸ்பிட்டல் போற ரொட்டி வந்து ஒன்னு கொழந்தை போன் இல்லாட்டி நமக்கு ஹெல்த் இஸ்யூனு சொல்லி நமக்கு போவோ அப்படியே ரொட்டீனா லைஃப் போதுங் சிஸ்டர்
ஆமா அது ஒருவேல உணவு முறையா அது என்ன தெரில அந்த ஹாலத்
நம்ப கரக்டா நம்பள வந்து மெய்ன்டன் பண்ணா அப்றோ கிளைமேட் வேற மழையு வருது வெயிலு வருது மாத்தி மாத்தி சடன்லி சேஞ்சுங்கிறனாலயே கூட கொஞ்சோ அந்த ஹீட்னால கூட அப்டி இருக்குங் சிஸ்டர் நமக்கு
ஆ ஆமா அதுவு உண்மதா அது அதா திடீர்னு மழ வருது திடீர்னு வெயிலா இருக்கு பாருங்கள
ஆமா ஐயோ நீ இங் இங்க மார்னிங்ல இருந்து நெறைய பிளேசஸ்லா ரொம்ப காத்து ரொம்ப ஆனா மழை இருக்குன் சொல்லிருக்காங்க பட் ஆனா சொன்ன பிளேஸ்ல மழ வராது சொல்லாத எடத்துலதா மழ நெறையா வரு
ஆமா ப்ளேஸ் இது ஒரு இப்போ எங்க ஊர்லயே ஒரு நாள் அ ஒரு அஞ்சு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அல்ல இந்த ஸ்ட்ரீட்ல மழ இருந்தா ஒரு அஞ்சாவது ஸ்ட்ரீட்ல வந்து மழ வரமாட்டங்குது அப்டிலா இருக்கு இது அததா காலநிலை வந்து
ப்ப இந்த காலத்து இயற்கையெல்லா எப்டி இருக்குன்னு பாருங்க அவ்ளோ மோச மாயிருச்சு இயற்கை கூட நமக்கு துரோகம் பண்ற அளவுக்கு மாறிருச்சு
ஆமா இயற்கையு மாறிடுச்சு மனிதர்கள் மாறாங்க
கன்ஃபார்ம் சிஸ்டர் மனிதர்கள்ல்லா ரொம்பவே மாறிட்டாங்க முந்த மாரில்லா யாருமே முன்னெல்லா வந்து எதார்தமா இருப்பாங்க இப்பெலா பஸ்ட்டெல்லா என்ன சொன்னாங்கனா கிராமத்துல இருக்க மக்கள்தா வந்து யதார்த்தமா வெகுலியா இருப்பாங்க சிட்டில இருக்கறவங்கதா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதா இருப்பாங்க அப்டிம்பாங்க பட் இப்பெல்லா ரொம்போ ஆப்போசிட்டு்
கண்டிப்பா கிராமத்துலே அப்டி தாங்க இருக்காங்க இப்போ பா
சிஸ்டர் அப்புல்லா தப்பா நெனைக்காதீங்க அது வந்து ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட் டி பெர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப இதா இருக்காங்க நமக்கு பிக் பாஸ்ல பிக் பாஸ்ஸ ஷோல வந்து கேமரா இருந்துச்சு பட் இங்க இருக்கவங்களுக்கு கேமராவே தேவல அவங்க கண்ணே போது ரெண்டு கண்ணு
ஆமா அ
அதா அதாங் சிஸ்டர்
நீங்க சொல்றது கிராமத்து சூழ்நிலைய சொல்றீங்ளா
இல்லைங் சி்ஸ்டர் ந ஆ கிராமத்துல சொல்ற கிரா இப்போ வந்து சிட்டியில இருக்கவங்கலா வந்துட்டு அவங்கவங்க ஒர்க் டூட்டிஸ் பாத்துட்டு போய்ருவாங்க மோஸ்லி வந்துட்டு பக்கத்து வீட்டுல என்ன இருக்கு அத மார்ல்லா வந்து னு நூட் பண்ண மாட்டாங்கல்ல பட் வில்லேஜ்ல இருக்கவங்க வந்துட்டு அடுத்த வீட்டுல என்ன வராறங்கன்னு சொல்லி நாலு வீடு தள்ளிருக்கங்க வந்து ஓடி வந்து ஃபஸ் டா பாப்பாங்க
சரியா சொன்னீங்க ஆமா அது இன்னு உண்மதா ஆனா ஆமா அதா முன்னாடில்லா கிராமத் த்துல எதாவது ஒரு ஆபத்துனாதா வருவாங்க இப்பன்னா ஆபத்துனா ரசிக்கிறாங்க எனக்கு அந்த அனுபவமு இருக்கு
பிரச்சனன்னா வேகமா வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஷோ கெடச்ச மாரி என்டர்டெய்மெண்டா நல்லா எஞ்ஜாய் பண்ணி பாக்குறாங்க
ஆமா அதா மனிதர்கள் வந்து யாரு இப்போ வந்து முன்ன மாரி இல்ல
ஆமா இப்பெல்லா சிஸ் டர் இப்பெல்லா இப்பலா வந்து ஒரு பிரச்சன வந்துச்சுன்னா அப்பெல்லா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தட்டி கேப்பாங்க இப்பெல்லா வந்துட்டு ஐயோ பிரச்சன நடந்தா நம்ம அதுல வந்து நம்ப ஃபஸ்ட் சேஃப் ஆகணுங்குறதா யோசிக்கிறாங்க அவ எப்டியே போறோ நம்ப வந்து வேடிக்க மட்டு பாத்தா போது அப்டிங்கிற மாரி மைன்செட் மாறிச்சு
ஆமா அ நகரத்துல பாருங்கள ஆனா பக்கத்து வீட்ல எது நடந்தாலு எட்டி கூட பாக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாரி இருக்
சிஸ்டர் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லா வந்து அவங்கவ்ங்களோட ஒர்க்குதா ரொம்ப இம்பார்ட்டன்ங்களா அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க மத்தவங்கள யோசிக்கிறது பத் தி இவங்களுக் டைம் இருக்காது அவங்களோட ஒர்க்கப் பாத்து அவங்க எப்டி வந்து வாழ்க்கைல சக்சஸ் ஆகணுங்கறது அத பத்தியே அவங்க மோஸ்ட்லி திங்க் பண்ணிட்டுருப்பாங்க
அதுதா ஆனா இந்த மக்களு இப்பிடி இருக்குறுது ஏ இப்டி இருக்காங்க அப்டிங்கிற மாரி தோண்டுது நா நகரத்துலதா இருக்கே. இங்க அப்டிதா அ பக்கத்து ஒரு ரெண்டு வீட்டு தள்ளி அங்க ஒரு பிரச்சன நைட்டு அதெப்டியு ஒரு பன்னெண்டு மணி போல இருக்கு ஒரு லேடி அவுங்க தனியா இருக்காங்க யாருமே வர்லங்க எனு ரொம்போ ஒரு ஆச்சிரியமா இருந்தது என்னடா மக்கள் எல்லா இப்பிடி இருக்காங்களே அப்டிங்கிற மாதிரி. அவ்ளோ சத்தோ ஆனா யார் வீட்லியு லைட்டு போடல எதுவுமே இல்ல. அ அப்டிலா இருக்காங்க தா உண்டு தா வேல உண்டு அப்டிங்கிற மாரிதா இப்போ வந்து மக்கள் வந்து ஓடிக்கிட்ருக்காங்க.
இப்ப வந்து சிட்டில இருந்து வளந்தவங்களுக்கு டக்குனு வந்து வில்லேஜ் லைஃப் வந்து அட அடாப்ட் ஆகறது ரொம்போ ரொம்போ கஷ்டோ அவுங்களுக்குலா நாலா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. நா ஸ்டாடிங்ல வந்து சிட்டி கேளா இருந்தனே. அதுக்கப்புறோ வந்து இப்ப ஆஃப்டர் வில்லேஜுக் வந்ட்டே நானு. கொஞ்சோ வில்லேஜ்னா ரொம்போ வில்லஜ் இல்ல கொஞ்சோ இன்டீரியல் நார்மலாதாங் அதுக்கே வந்து நமக்கு அடாப்ட் ஆகறதுக் பக்கத்துல இருக்கவங்களா என்ன இப்பிடி இப்பிடி பாக்கறாங்க அப்பிடி யோசிக்கிறாங்க அப்டிங்கிற மாரி மைண்ட் செட்டுக்கு வந்துருது.
ஆமா அது சூழ்நிலை மாறும்போது அப்டிதா இருக்கு. எனக்குமே தா ஆனா கிராமத்ல வளந்ததால எனக்கு இது புதுசா இருக்கு.
ஆ பட் உங்குளுக்கு கொஞ்ச இப்ப சிட் ட்லி இப்ப வந்து இப்ப அதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா கொஞ்சொ இப்ப வந்து சிட்டினா கொஞ்சோ நமக்கு எல்லாமே அட்வான்ஸ் டா நமக்கு கெடைக்கு. இப்ப சடன்லி நம்ம எங்யாது போறது எல்லாமே நமக்கு வந்து எடு பக்கத்துலியே நியரஸ்ட்டுக்கு நம்ம யாரயு இப்ப ந வீட்ல இருக்கவங்கள ஹஸ்பண்டு ரிலேட்டிவ்ல டிபெண் பண்ணி நம்ம போக்கூடா நம்பளே இன்டிபெண்டன்டாவே நம்ம போய்க்கலா வந்துட்டு. பட் இந்த வில்லேஜ்ல இருந்தம்னா வந்துட்டு இப்ப என்ன ஸ் சொல்லுவாங்க ஐயோ அங்க தனியா எப்டி போ முடியும் பஸ் மாறி போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாப் தா இருக்கு நம்மவ் நம்ம வந்து சிட்டில நம்ம எல்லாமே நம்ம பழகிட்டுதா வந்திருப்போ. பட் இங்க இருக்கவங்க வந்து கொஞ்சொ பயப்படுவாங்க. அங்க போனா இப்பிடி போணு இங்க போனா அப்பிடி போணு கொஞ்சோ வந்து பெரியவங்களோட கண்டிப்புங்கறது இருந்துக்கிட்டே இருக்கு நமக்கு.
ஆமா அ சரியா சொன்னீங்க அதே மாரியே நக கிராம த்ல இருக்கும்போது எப்டினா அந்த வெளி உலகத்த பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பே இல்ல. என்னதா படிச்சாலுமே சரி அனுபவோ அப்டிங்கறது ஒண்ணுமே இருக்காது அங்க. அ இன் என்னா பெண்பிள்ளதான ஆனா படிக்க வெக்கிறாங்க இந்த காலகட்டத்துல கிராமத்திலியு செரி ஆனா என்ன ஒன்னு என்ன வெளில அனுப்புணு வேலைக்கு அனுப்புணு அப்டிங்கற ஒரு சிந்தனையே எ வீட்ல வர்ல ஆனா இப்ப கிராம் நகரத்துக்கு வந்த பிறகு ஓகே நல்லா இருக்க மாரி இருக்கு.
இல்லிங் இப்ப வந்து கிராமத்லிங்கும் போது ஒருத்தர் வந்து வீட்ல வந்து ஒர்க்கு போனா போது குடும்பத் த வந்து சர்வைவ் பண்ணிக்கலாங்கற மென்ட்டாலிட்டி இருந்துச்சு. பட் வந்து சிட்டிங்கம் போது வந்து அங்க இருக்குற லெவல் எல்லாமே வந்து கொஞ்சொ ஹை லெவலா இருக்கு. வ் வில்லேஜ கம்பேர் பண்றத விட அப்டிங்கும்போது ரெண்டு பேருமே சர்வைவ் பண்ணா தா அந்த அப்ப வந்து ரன் பண்ண முடியு நம்ப ஃபேமிலிய.
கண்டிப்பா அதுதா இது கிராமத்துல விடவா நகரத்து வாழ்க்கை வந்து நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு சரி அப்டின்தா எனக்கு தோண்றுது. அஸ் மொதல்ல எனக்குமே புடிக்கல.
பட் இல்லிங்க பட் சேஃப்டி வைஸ் பாக்கும் போது நமக்கு எது நமக்கு யோஸ் டக்குன் நம் வில்லே எ ரெண்டுமே நம க்கு வந்து சேஃப்ங்கற பா பாக் பார்வைல பாக்கும்போது ரெண்டுமே நமக்கு கொஞ்சொ யோசனையாதாருக்கு எல்லா எடத்துலிமே குற்றங்கள் எல்லாமே நெறியா நடந்துட்டுருக்கு இப்ப.
ஆம்மா.
இப்ப இருக்கற இப்ப இருக்க சொசைட்டி எல்லா கொஞ்சொ ரொம்ப ரொம்ப இதா ஃப்ரீடமா ரொம்ப இதா மாறிர்ச்சு. தப்பு பண்றவங்களுக்கு கொஞ்சொ ரொம்ப கொஞ்சொ ரொம்ப ஃப்ரீடமா அவங்களுக்கு ஃபேவரா இருக்க மார்ருக்கு
சரிதா ஆனா என்ன ஒண்ணுன்னா இப்ப குழந்தைகளுக்கு வந்து உறவே தெரிய மாட்டேங்குதுங்க நம்ப ந
கண்டிப்பாங் இப்ப வந்து மோஸ்ட்லி அதுக்கு ரீசன் வந்து மொபைல் ரொம்ப ரீசன் அதிகமா
ஆமா அது உறவுகளோட அருமையே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இது குழந்தைங்க வந்து ஒரு அத்தையோ ஒரு சித்தப்பாவையோ வாய் நெறைய கூப்புட மாட்டேங்கிறாங்க சித்தி சித்தப்பா அத்தை ஆ அங்கிள் ஆண்டி நம்ம சொல்லி் கொடுத்தா கூட அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது என்ன இது நகரத்து வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தூண்டுது நமலா ஊர்ல போனால் எப்படி பேசுறோ எல்லாருகிட்டயு போய் சொல்லுவே ஊரே வந்து நமக்கு அதென்னாது உறவு மாரிதா இருக்கு
இல்லைங் சார் இப்ப நீங்க வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் போனு வந்து நம்ம வெளியூர்ல நம்ம படிக்கிறோன்னு இப்போ நம்ம ஊருக்கு போனும்னா வித விதமா செய்வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து எப்பசாமி வந்த என்ன எப்படின்னு கேபாங்க இதே சிட்டியில இருக்கவாங்க ஏ பத்து நாள் கழிச்சு நீ இப்பதா வந்தியா நா ஒரே வீட்டுல தா இரு ஆனா அது வந்ததே தெரியலைங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா ரியாக்க்ஷன் கொடுப்பாங்க
ஆமா அதுதாங்க வீட்டுகுள்ளதே குழந்தைங்க வந்து இப்பல்லா பேசிக்கிறதுமே கிடையாது நா நகரத்துல நிறையவே பாகுறேன் நெறைய குடும்பங்கள்
ஆமா கன்ஃபார்ம் சிஸ்டர் அது
ம் ஏன்னா அவங்களா நகரத்திலயே வளர்திருப்பாங்க போல பெற்றோரு சரி அவுங்க குழந்தைகளு சரி
அப்படி இல்லைங்க சிஸ்டர் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு வீட்லயே நம்ம வச்சிருக்கோங்களா இப்ப வந்து கிராமோனா கொஞ்ச பிள்ளங்க வந்து கொஞ்சோ வெளிய விளையாடுவாங்க யாராச்சு விளையாடுறவங்க கொஞ்சோ நோட்டீஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சோ இன்டரஸ்ட் வரு வெளியே போணு இது பண்ணணுட்டு பட் வந்து சிட்டியில வந்துட்டு இருக்கற பொலுஷன்னு கிளைமேட் இந்த டாராபிக் எல்லா பார்த்துட்டு வெளிய போணுங்கிறதே குழந்தைகளுக்கு சேப்டி இல்லா அவுங்கள வீட்லயே பத்தரபடுத்தி தூங்குறதுனால வீட்லேயே அவுங்க வச்சிருக்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல யாரு கூடயு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்ல
கண்டிப்பா ஆமா
கொஞ்சோ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குவங்களுக்கு க்கு பரவாயில்லைங்கே கொஞ்சோ சிங்கிளா இருக்கவங்கலக்கு கொஞ்சோ சிரம தானே கொஞ்சோ
கண்டிப்பாதா குழந்தைகளுக்கு வந்து உறவுகள் தெரிகிறது கிடையாது பழகறது எப்டின் தெரியுறது இல்ல இப்படிதா இருக்காங்களே நாங்களு எப்பயு லீவுக்கு போயிடுவோ எந்த லீவா இருந்தாலுமே கிராமத்தில மட்டு தா இருப்போமே இது ஏத குழந்தைகளுக்காக மட்டு மட்டு தா குழந்தைங்களுக்கு உறவு தெரியணு பழக தெரியணு அப்படிங்குறதுக்காக அதுதா என்னதா இருந்தாலு நகரத்து வாழ்க்கையா இருந்தாலு கிராமத்துக்கு வாழ்க்கை தா வந்து ரொம்ப சிறந்தது
கன்பார் ஒவ்வொத்தவங்கக்கு ஒவ்வொரு டேஸ் வயசுங்க போது மாறு பட்டுச்சி சேப்டின்னு வந்துட்டு எல்லாமே நமக்கு பாக்குபோது நம்மளோட வீடுதா நமக்கு ஒரு இது சேஃப்பான இடத்துல இருக்கமா பாத்துகுறதுக்கு பேரண்ட்ஸ் நமக்கு இருக்காங்களா அவ்ளோதா சிஸ்டர்
கண்டிப்பாக நன்றி நன்றி தோழி இவ்வளவு நேரோ வந்து நேறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துகிட்டோ மட்டும் ஒரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறே நன்றி தோழி தேங்க்யூ
ஆம்